ஹலோ ம் கேக்குதுப்பா
நீங்க பேசறது எனக்கு ஒழுங்கா கேக்கல மேம்
இப்போ ஓகேவா
ஆ ஓகே
ஆ ஓகே மேம்ல்லா வேணா நார்மலாவே பேசலா
ஆ ஓகேங்க
ஆ ஓகே டன்
ம் என்ன பண்றீங்க
சும்மா ஒர்க் கெழம்பணு இப்தா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்த
ஓகே ஓகே
மேம்
என்ன என்ன பண்ணலா சொல்லுங்க சீக்கிரோ சொல்லுங்க நீங்க உங்களுக்கு நீங்க என்ன பண்ணானு சொன்னவு பண்லா
அப்டியா பண்லாம் ம் உங்களுக்கு எதாச்சு இன்ட்ரெஸ்ட்டிங்கா தெரிஞ்சா சொல்லுங்க
ம் செரி நாம ஒரு கேம் வெளாலா நீங்க வந்து ஒரு ஆக்டர் இல்னா ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்கள நெனச்சுக்கோங்க
ம்
நா ஒருத்தவுங்கள நெனச்சுக்கிற
ஓகே
அ இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நா ஒருத்தவுங்கள நென்ச்சே வெச்சிக்கோங்களே நா வந்து உங்கள கேப்பே பாயா அப்டீனு கேப்பே நீங்க இருந்தா எஸ் வெறும் எஸ் நோ அது மட்டும் தா சொல்ணோ வேற எதுவுமே சொல்லக் கூடாது அ இன்ன அ இப்ப நா தா வந் இது நா வந்து யோசிச்சு வெச்சிருக்கேன்னா நீங்க வந் நா வந்து ஒருத்தவுங்கள நென்ச்சிருக்கே நீங்க அதாவது கண்டுபிடிக்கணோ வெறோ எஸ் நோ அது மட்டு தா நா சொல்லுவ நீங்க என்ன கொஸ்டின்னாலு கேட்டுக்கலா ஆம்மா
சரி அ ஓகே புரியுது புரியுது
உம் இப்போ நீங்க நென்ச்சுக்கோங்க நீங்க நென்ச்சுக்கிறீங்களா நானு நென்ச்சுக்குவா ஃபஸ்ட்டு
ம் சரி ஓகே
யாரு நென்ச்சுக்கிறா சொல்லுங்க செரி ஓகே இல்ல
அது எப்டி சொல்ல முடியோ கெஸ்
ஆஹா நீங்க நென்ச்சுக்கிறீங்களா ஃபஸ்ட் சேரி நா நா நென்ச்சுக்கவானு கேக்குறே
நானு நானு
அ
உம்
நென்ச்சீட்டீங்களா
இல்ல நீங்களு இப்ப நென்ச்சுக்ணோல்ல ரெண்டு பேரு நென்ச்சு
இல்ல இல்ல ஃபஸ்ட்டு நா ஃபஸ் இல்ல அப்டி வேணா அப்டி இர்ந்தாக்கா ஒழுங்கா இதுவா வாசி ஃபஸ்ட்டு நீங்க கேளுங் ன்னா அப்புறோ நா கேக்குறே ஓகே
ஓகே
நென்ச்சிட்டீங்களா
ஆம்
அவுங்க ஒரு மேல்லா
ம்
பையனா பொண்ணா பையனா பையனா அப்போ ஒரு ஃபீமேல்
ஆமா
அவுங்க வந்து ரீசன்ட் டைம் வந்த ஆக்ட்ரஸா
ஆ ரொம்ப பழசு கெடையாது ரொம்ப புதுசோ கெடையாது
ஒரு நைன்டிஸ் ஃபுல் டூ கே டூகேயா
அ எஸ் எஸ்
அவுங்க எதனா ஃபேமஸ் மூவி நடிச்சிருக்காங்களா
இல்ல அ நடிச்சிருக்காங்க நடிச்சிருக்காங்க எஸ்
அவுங்க வந்து விஜய் கூட நடிச்சிருக்காங்களா
எஸ்
ஹ அவுங்க அவுங்க பாட்டு எதுனா ட்ரெண்டிங் ஆச்சா
எஸ்
அவுங்க எத்தன ஒரு அஞ்சாறு படோ நடிச்சிருப்பாங்களா இல்ல
நோ
ஓர் ட்வன்ட்டி
ஆ யா ஆ ஆ பிட்டோ ஓகே கெஸ்ட் ஓகே
அதுக்கு கீழ நச்சரிப்பாங்க அவங்க பேர் வந்து ஏல ஸ்டார்ட் ஆகுமா
நோ
என்ன சொல்றது எனக் தெரில
உம்ம்
ம் ம் அவங்க வந்து ய பசங்ளோட கிரஷ் அப்டின் சொல்வாங்ளா
ம் ரேர் நோ எஸ்
எஸ்ஸா நோவா
எஸ்
ம் அவங்ளோட லெட்ரு வந்து ஃபைவ் லெட்ரு வேடா அவங்க நேம்
நோ
அவங்களுக்கு மேரேஜ் ஆய்ச்சா
ம் எஸ்
அவங்க வந்து அபோ தேட்டியா
நோ
மேரேஜான இரோயினா ரீசன்ட்டா அவுங்ளுக் கல்யாண ஆச்சா
ரொம்ப க்ளோஸ் கடையாது பட் அது ஒன் இயர் ஆ ஓகே ஒன் டூ
நசுரியாவா
நோ
ம்
நஸ்ரியா எங்க விஜய் கூட நடிச்சிது
ராஷ்மிகா
நோ
ம்
ம்
வேற யாருக்குறா ரீசன் டைம்ல வந்த ரீசன் டைம் வந்த இரோயினு ஜோதிகாவா
நோ மென்ஷன் நேம்
இல்ல அப்டிலா இல்ல யார் இதெல்லா பண்லா
ஓகே ஓகே ம் சரி சொல்லுங்க இல்ல
வேற யாரு இந்த டியூட் படத்துல வருவாங்ளே அவங்களா
இல்ல விஜய் விஜய் கூட நடிச்ச படொ ஆனா அவங்குல்து ஓடவே இல்ல
பூஜாய்
ஆ
பூஜா எட்டேஜ்ஜா எதோ ஒரு ஜனநாயகனோட ஹீரோயினா
இல்ல இல்ல இல்ல இல்லை இல்லை இல்லை
ஸ்ருதி ஆசனா
இல்ல
வேற யாருங்க இக்குறா
அவுங்க லெவல்க்கு ஸ் லெவல் ஆனா கொஞ்சோ
மொக்க ஹீரோயினா
ம்
அனுஷ்கா
இல்ல
சாய் பல்லவி
ஏய் சாய்பல்லவி மொக்க ஹீரோயினியா
ஹன்சிகா
இல்ல
ஆனந்தி
இல்ல
டைசன் அசின்
இல்ல
சிந்தன்
இல்ல
நம்ப யா யா நம்ப கூட இருக்கவ்ங்க யாருனா க்ரஷ்ன் சொல்லி சுத்தி
இல்ல இல்ல இல்ல இல்ல அது வந்து அவுங்க வந்து புதுசுல அப்டி சொன்னாங்க இப்ப அத யாருமே சொன்னது கெடையாது
அவங்க ரொம்ப ஃபெமிலியரா இல்ல ரொம்ப ஆனா எனக்கு தெரியுமா அவுங்கள
ஆ தெரியு அவுங்க நடிச்சது ஒ ஒண்ணு செம பாப்புலர் ஹிட்டு இப்ப இருக்க ட்ரெண்டு ஒரு மூவி
என்னதுங்க இப்ப வேற ட்ரண்டா த்ரிஷா
இல்ல அவங்களுக்கு கல்யாணமே ஆவுல த் இல்ல
கல்யாண ஆன ஹீரோயின் இல்ல ஜோதிகா
இல்ல அவுங் இல்ல
ஜோதி
நயன்தாரா க்கு கல்யாண ஆயி டூ இயர்ஸ்க்கு மேல ஆ குது அவங்க பசங்களுளுக்கே ஃபைவ் இயர்ஸ் கிட்டாகுது ம் சொல்லுங் இல்ல அவங்களுக் கல்யாண ஆயி டைவர்சே ஆயிருச்சு அவங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாண ஆயிடுச்சு
ஆ
ஓகே
இருங்க இருங்க நா யோசிக்ற
ஆ சரி ஓகே
ம் ஸ்ருதிஹாசன் அமலாபால் ஸ்ரீ திவ்யா
இல்ல அவுளுக் மேரேஜ் ஆகுல
மேரேஜ் ஆகாத ஹீரோயின் யார்லா ஹன்சிகாக் கல்யாண ஆச்சு ஜோதிகா கல்யாணாச்சு நஸ்ரியாக் கல்யாணாயிடுச்சு ராஷ்மிகாக் கல்யாண ஆச்சு
ம்
அமலா பால் கல்யாணாச்சு ஸ்ருதிஹாசன் இல்ல கீர்த்தி சுரேஷ்
கரெக்ட்
அப்பாடி ஓ
எப்டி கஷ்டமா யோசிச்ச ஃபஸ்டு மொக்கையா தனுஸ் தனுஸ் யோசிச்சா நீ இப்டி பட்டுன் கண்டுபிடிச்சிருவ அப்டின்ட்டுதா நா வந்து ஏன்னா தனுஷ் ஆ ஃபேவரேட் சோ ஆனாலு தனுஷே யோஸ்ச்ச அத்னால தா நா டப்புன்னு நீ கேட்ட யோஸ்ச்ச த்யா மேலா மேலா மேலா கேக்குறப்ப டப்புண்ணி
எனக்கு ஃபேவரட் தனுஷ்தா
வாவ்
ம்
என்னோட ஃபேவ் ஃபேவ் ஃபேவ்
செரி ஆனா வந்து அவுங்களுக்கு பேய்ட்டு இவ்ளோ ஹைப்பு எனக்கு சத்தியமா புரியில நானே யோசிக்கிறே யார்ரா யார்ரா யார்ரா எல்லாத்திலியுமே கேட்ப
இப்போ இருக்கவுங்க நறைய மூவி ஒண்ணு ட்ரெண்ட்
என்னது
ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிடல் னு ஒரு மூவி இருக்கறதே எனக்கு இப்பதா தெரியு நீங்க சொல்லிதா
மூவி பேர் ஹாஸ்பிட்டல் இல்ல நர்ஸுக்கேத்த பேர் அது சிவகார்
ரெம்மோ ரெமோ வா
அது அவுங்க நடிச்ச படத்துலயே அதுதா இத் இப்ப இருக்கு பாப்புலரா இருக்குது அவுங்க நடிச்சது எந்த படமே ஓடவேல
இந்த கூட நல்லாதா இருக்கு சர்க்கார்
நல்லா இருக்கூ பட் ஆனா ஓடல படோ படோ அந்தளவுக்கு ஹிட்டாகல அதுவு ஹிட்டாகல எத் எதுமே ஹிட் ஆக்ல
ஓ
ரெமோதா செம கலெக்ஷன் ஹிட்டாச்சு
சேரி நீங்க போங்க நா வெக்கிற
ஆஹ் ஓகே
ம்